வணக்கங்க
ஆஹ் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நா நல்லாருக்கன் தோழி என்னா பண் றீங்க
ஒண்ணும் பண்லிங் தோழி இங்க நல்லா கிளைமேட் அப்டியே ஜிலு ஜிலுன்னு காத்து லேசான மழத்தூறல் தோழி அதனால வீட் வீட்டுக்குள்ள தான் தோழி இருக்குறோம் நீங்க உங்களுக்கு எப்டி இருக்கு கிளைமேட்டு அங்க
இங்க கொஞ்ச வெயில் இருக்கு வெயில் இருந்தாலும் கொஞ்சோ அந்த மழப் பெய்ரத்துக்கு முன்னாடியே ஒரு கிளைமேட்ருக்கு இல்லியா
ஆமாங்கத் தோழி சேரிங்க தோழி நல்லது தோழி
காலேல இருந்து ஏழ்ந்துருச்சு கொஞ்சோ ஓரளவுக்கு கொஞ்ச கரெக்டா இருந்துச்சு
செரிங்கத் தோழி
ஏந்திரிச்சோ ஏந்திரிச்சது துணி வந்துட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு துணி தொவச்சாச்சு அப்பறந்தா தண்ணி வந்துச்சு முடிக்கிற ஸ்டேஜிக் தண்ணி வந்தது உம் தண்ணி புடிச்சிட்டு அப்பறமேட்டு பையே ஆஹ் எழுப்பி விட்டா அவனாவே கொஞ்ச் ச மாமியாரு ஹெல்ப் பண்ணாங்க அவனாவே ரெடி ஆயிட்டா
ஆஹ்
ஸ்கூல விட்டுட்டு திரும்பி வந்துட்டு கொழந்தக்கி வந்துட்டு சாப்பாடு ஊட்டிட்டு
செரிங்க தோழி உம்
உம் தூங்குனத வச்சிட்டதுக்கப்றோ நா போய்ட்டு பால்வாடி இருக்கு இல்லயா அங்கன்வாடி அங்கப்போய் ஆஹ் கொழந்தைக் கு வந்துட்டு ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணணுன் சொல்லிட்டு கூப்டுட்டே இருந்தாங்க ஆனா அவ தூங்கிட்டா அப்பற போகல ஸ்க்கே வந்துட்டு போயிட்டு முட்ட வாங்கவே இல்ல
ஆஹ்
போன வாரம் முட்ட இந்த வாரம் முட்ட சேத்தி வாங்கிட்டு வந்து இன்னக்கி பொடிமாஸ் பண்ணியாச்சு
சூப்பர் தோழி தோழி இது தோழி சத்து மாவு தோழி
சத்துமாவ நா வாங்கறதில்ல அதிகமா வாங்கனாலு அது வேஸ்ட்டா தா ஆகுது அதனால வேற யாருக்காவ்து உபயோகமா இருக்கு இல்லையா அது
தோழி அதுல அஹ் தோழி அதுல கொலுக் கட்ட செஞ்சு குடுத்தீங்க னால அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு நல்லா சத் துங் கூட தோழி
அது இங்க பசங்க சாப்ட மாட்றாங்க அவ வாங்கிட்டு வருவா ஸ்கூல்ல இருந்து எ பைய போகும் போது ஒன்னு இல்ல ரெண்டு குடுத்தாங்னா அதுல பாதி கூட அவரு சாப்ட மாட்டாரு இன்னு பொண்ணுக்கு குடுத்து பாக்ல என்னன்றது தெரியல அவ்ங்க அவளுக்கு குடுத்து பாத்தாதா தெரியு சாப்புட்றலா இல்லையா அப்டினிட்டு
அஹ் எங்க பெரிமாக்கிட்டருந்து சத்துமாவு ரெண்டு மூணு பாக்கெட்டு் எனக்கு எவ்ளோ கெடைக்குதோ அது வாங்கிட்டு வருவே தோழி
உம் உம் இங்கே என் அஹ் ஆறு பாக் கெட் ஏழு பாக்கெட் அந்த மாதிரி குடுப்பாங்க ஆனா அவ்ளோமு வாங்கி வச்சுட்டு அது வேஸ்ட்டாதா போகுது அது இல்லாதவங்களுக்கு யாருக்காது வேணு இப்போ கொழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு தா நமக்கு அந்த சத்துமாவு குடுக்குறாங்க நெறைய பேரு வந்துட்டு கொழந்தை இல்லாதவங்களுக்கு அது தேவப்படுது இல்லையா வேற யாராவ்து வேணு னா அவ்ங்களுக்கு குடுத்துருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்ல எடுத்து ட்டு போய் வச்சுட்டு அது எக்ஸ்பைரி ஆயிட்டு குப்பைல தா போட்றோ டேட்டு முடியுதுன்டு அதனால வேற யாருக் கது குடுங்க எனக்கு எப்ப தேவையோ அப்ப நா கேட்டு ஒரு பேக்கெட் இல்ல ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி வாங்கிக்கிறே அப்டின்னு முன்னாடியே சொல்லிட்டே வீண ஆக கூடாது இல்லையா இப்ப என்னோட நாத்தனார் கேட்டாங்கன்னு ரெண்டு பாக் க்கெட் வாங்கிட்டு வந்து வெசே அவங்க கேட்டது எப்பயோ இப்ப வா எடு எடுதுட்டு போங்கன்னு சொன்னா எக்ஸ்பரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அது குப்பையில தா போச்சு அங்க ரெண்டு அவங்ககிட்டே இருத்துந்தா வேற யாருக்காவது போய் சேர்ந்துருக்கு
உண்மத்தோழி உண்மத்தோழி
கொஞ்சோ ஓரளவுக்கு கொஞ்சோ வீண ஆகாம இருந்திரு
எனக்கு சத்து மாவு கிடைச்சிச்சுன்னா நான்னு பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள
நானு யோசிப்பே அதுல வந்து ட்டு அது புட்டிங் மாதிரி எல்லா பண்றாங்க இல்லையா யூ டுப்லா ஆஹ் அந்த மாதிரி பண்ணலா இல்ல வந்து வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிப்ப யோசிக்கிறதோட விட்டுடுவே நா தா ஒரு சோம்பேறின எதையு ர் செயல்படுத்த மாட்டே
நானு அது சுடுத்தண்ணில சும்மா தண்ணி தெளிச்சு கொஞ்சோண்டு வெல்லோ இருந்தா வெல்ல இல்லனா நாட்டுச்சக்கர இருந்தா நாட்டு சக்கர இல்லன்னா சக்கரயே கூட போட்டு தோழி அதுக்கப்புற கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட் ட்டு தோழி நல்ல பெச செஞ்சு பிடித சு இட்லி பாத்தரத்தில வச்சுருவ தோழி
உம் சுட தண்ணில சுடத்தண்ணி நீங்க தெளிப்பீங்க அப்டின்னும் போது பச்சை மாவுலயே
ஆமாங்க தோழி கொஞ்சோண்டு உப்பு போட்டு தோழி எதுமே போட மாட்டே தோழி அப்டி எதுல அல்ல அதுலயே இருக்கு புல்லுங்ளா போட்டுட்டு சக்கர தேங்கா ஆஹ் சக்கர தேங்கா அது மட்டு கொஞ்சொ சேத் தட்டு நெய் அந்த தட்டுல தடவி புடிச்சு வச்சுருவே தோழி கொலுக்கட்ட மாறி ஒரு மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துரு தோழி கொழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்ப சுட சுட குடுத்தன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்
பாக்லா எ ட்ரை பண்றே
ஆஹ் இந்த மாறி செஞ்சு குடுத்தீங்கன்னா பசங்க கண்டிப்பா சாப்டுவாங்க டிஃப்ரண்டா கொழுக்கட்ட மாறி
அது பால்வாடில செஞ்சு குடுப்பாங்க தா பால்வடில செய்வாங்க ஒன்ன விட்டு ஒரு நாள் செ
ஓ வேக வச்சு தராங்களா
ஆமா கொழுக்கட்ட புடிச்சே அவுங் கொடுக்குறாங்க எம் பையே பால்வாடி போகும்போதுல இருந்து கொடுத்துட்டு தா இருக்காங்க
ஆஹ் ஆமா அவங்க சாப்ட்டு சாப்ட்டு போர் அடிச்சிருக்குன் நெனைக்கிறே
ஆமா இருந்தாலு வீட்ல செஞ்சதில்ல வீட்ல செஞ்சா அவங்களுக்கு ஏ வெளிய பசங்களுக்கு பொதுவாவே வெளி ஃபுட்டுன்னா சாப்பாடுன்னா எறங்கு நம்ம வீட்ல சமச்சதுன்னா எறங்கா
உண்ம உண்ம தோழி உண்மை அது
எம்பைய கேப்பா நீ என்ன ஹோட்டல்க்கே கூட்டுட்டு போ மாட்ற ஹோட்டல் கூப்டுட் போயி எனக்கு வாங்கி தர மாட்ற அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்க்கு கூப்ட்டுட் போ மாட்றன்னா
கண்டிப்பா கண்டிப்பா கூப்ட்டு போறேனு சொல்லுங்க தோழி
என்னோட ப தம்பி கூட வந்துட்டு வெளில ஹோட்டல்க்கு போயிட்டு கொஞ்சோ பழக்கமாயிடுச்சா வெளில அவ ஒய்ஃப கூப்ட்டு போம்போது இவ வீட்ல இருந்தா இவனயு கூப்ட்டு போவா சோ அவங்க போய்ட்டு வரம்போதே லன்ச் முடிச்சுட்டு வந்துருவாங் க ஹோட்டல் போய்ட்டு நாங்கல்லா ஹோட்டல்லா போய் சாப்ட மாட் அவங்க போவாங்க தம்பி தம்பி பொண்டாட்டி போவாங்க அவங்க கூட இவ போவா அதனால நம்ம என்னிக் கேக்கறா ஹோட்டல்க்கே போ மாட்றோ ஹோட்டல் ப்ப எப்பதா சாப்புடுவோ அப்டின்னுட்டு
நல்லது கொழந்தைங்க நல்லா விவரமாயிட்டாங்கல்ல தோழி
ம்
இப்ப நம் தோழி மத்தியானோ வந்து சப்பா இன்னிக் சாதோ சாதோனு ஒரே போர் தோழி அதனால சப்பாத்தி அதுக்கப்புறோ அ கொ அ கொண்ட கடல வெல்லக் கொண்ட கடல கருப்பு கொண்ட கடல பட்டாணி உர்ளக்கெழங்கு போட்டு குருமா தோழி தோழி காலையில தோச மத்யான்த்துக்கு சப்பாத்தி தோழி நைட்டுக் க்கு அதே சாப்ட்டா போர் அடிச்சிரு தோழி அதனால் தோச அ
இருந்தாலுமே நெறைய பேர் மதியோ சப்பாத்தி பூரி எல்லா கூட சாப்பறாங்க ஏன்னா எனக் வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு நைட்டு சாப்புன்னு பூரி மார்னிங் சாப் ண்ணு அதுதா கொஞ்சோ நல்லாருக்கு மதியோ வந்துட்டு ரைஸு அந்த மாதிரி இருந்தாதா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா இது உங்களுக்கு டிஃபன் சா ப்பற மாதிரிதான இருக்
அப்படிதா தோழி ஆனா டெய்லி சோருன்றப்போ ஒரு மாரி இருக்கு இல்லைங்களா இப்பயாச்சு ஒருதடவ இருந்த சப்பாத்தி குடுத்தன்னா செரி சாப்ட்டுப்பாங்க
ம் ஆமா அது எக்கு இது பண்ணி ரோல் மாதிரி கூட எடுத்துட்டு வருவாங்க ஒரு சிலவங்க சப்பாத்தில
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி
ம்
ம் நானு எப்பயாச்சு ஒரு தடவ சப்பாத்தி பூரி
என்னோட மாமியாரு மதியத்துல ச ப்பாத்தி சாப்பணு நெனைப்பாங்க
அ
அத நா வீட்ல இல்லன்னா மாவு பெசஞ்சு வச்சி மதியோ சப்பாத்தி ஆளுக்கு ரெண்ரெண்டு சப்பாத்தி அப்டின்ட்டு கணக் பண்ணிடுவாங்க
ம்
ம் கணக்கு பண்ணி பெசஞ்சி வச் ச்சிருவாங்க அதுவு வியாழக்கெழமனாக்கா எப்பயாவது அந்த மாதி த்தெல்லா சப்பாத்தி இருக்கு சாப்பாடு நாங்க வியாழக்கெழமைல வந்து து யாருக்காது குடுப்போ
ஆ ஆ ஆ நல்
சோ அதுனால அது பக்கத்து வீட்லியே சொல்லிருந்தல்லியா ஹேண்டிகேப் ஏண்டியோ த்தங்க இருக்காங்கன்ட்டு அவங்கள்க்கு வந்து வியாழ்க்கெ மேல மதியோ இது வ வய்ல சாப்பாடு வந்துடு குடுத்துருவோ ச வீட்ல சமைக்கிறோல சமச்சி து அப்டே பக்கத்து வீடு தான குடுத்துருவாங்களே அது ஒரு சில டைம்ல குடுக்க முடியாம போ ரம்ஜான் மாசத்தில குடுக்க மாட்டோ ஏனா வந்துட்டு அது நோம்பு வெக்கறதுக்கு எழுந்திரிக்க இது பண்ண அதுவே கரெக்டா இருக்கூ ஆம்மா இரு க்கறத வெச்சுதா பசங்கள்க்கே அட்ஜஸ் பண்ணி குடுப்போ அதனால பெருசா எது சமைக்மாட்டோ அவ்ங்க வீட்லியு நோம்பு இருப்பாங்க ஆன்ட்டி அவ்ங்க வெப்பாங்க அவுங்க ஹஸ்பண்டு பொண்ணு வெக்க மாட்டாங்க அதனால அவ்ங்கள்க்காக அவுங்க சமை பாங்க
ஓ செரிங்கத்தோழி
உ உ அது கொஞ்சோ இதுவா இருக்கு இல்லியா அதனால அத த பண்ல
நல்ல விஷ்யந் தோழி உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷ்யங்க
ம் நாங்க மதியோ நேத்தி வெச்ச கொழம்போட இன்னிக்கி வந்துட்டு மதியோ இது பண்ணியாச்சு அதா முட்ட வாங்கிட்டு வந்திருந்த இல்லையா பொடிமாஸ் பண்ணி சாப்டுட்டோ பைய ஸ்கூல்லருந்து வந்தா சாப்டுன் சொன்னே சாப்படல அவுரு அவுங்கப் பா கூட பேக் வாங்கறதுக்காக போயிருக்காரு
செரிங்க தோழி
அப்போ பேக்கு அதா எ என்ன கூப்டுட்டு போறதா பிளான் இருந்தது இத்தன நாளு கொஞ்சோ கோவ அதுனால அவுங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு
சேரி சேரி சேரி
பாக்லா எப்டி வாங்கிட்டு வராங்கன்றது தெரில அவுருக்கு கரெக்டா பாத்து வெல பேசி வாங்க தெரியாது கேக்கற வெல குடுத்துட் வந்துருவாரு
ஆனா இன்னு நாம்ப கொஞ்ச போனா இன்னு நல்ல நல்ல கலரு நல்ல தரமா இருக்கா ஒழைக்குமா ஒழை க்காதா அ பாத்து ஆமாங்க தோழி
அவுருக்கு அதெல்லாந் தெரியாது பாக்குறோமா நல்லாருக்கா மேலோட்டமா நல்லாருக்கா அப்டின்றத பாப்பாரு பையனுக்கு புடிக்குதான்றது மொதல்ல பாப்பாரு அது நல்லா இருக்கு நல்லா இல்லன்ற அதோட பையன் விரும்புறானா அவனுக்கு பிடிச்சிருக்கா எனா அவன் அதுக்கு தானே வாங்குறோம் அதனால அது கொஞ்ச வில இருந்தது இருந்தாலுமே அவரு வாங்கிடுவாரு நான் அது கொஞ்ச பாப்பேன் அவனுக்கும் புடிச்சிருக்கணும் விலையும் கொஞ்சம் நம்ம அவங்க சொல்றாங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாவது நம்ம குறைக்கணும
உம் கரக்ட்
வச்சுதான் வந்து பேக்லாம் வந்துட்டு விப்பாங்க
ஆமாங்க தோழி அதுவும் இப்ப சீசன் இல்லீங்ளா
உம் அது சொல்லவே தேவல்ல எல்லாருமே வாங்குவாங்கன்றது அதனால அவங்க டபுள் ட்ரிபிள் வச்சுதான் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வெச்சுதா நமக்கு வந்து இது எடுத்துட்டே வருவாங்க இவருக்கு அந்த மாதிரி பாத் வர வாங்க தெரியாது அதா முறுக்கிட்டு போயிருக்காரு கோவ் துல
சில விஷ்யங்கள் வந்து நாம போனாதா அது வந்து நல்லா இதாகு
பேக் வாங்கறதுக்குங்க அம்மாவ வர சொல்லு அப்டின்னு கூப்ட்டுட்டு போயிருந்தா கொஞ்சோ நல்லா இருந்துருக்கு. ஹோ அவுரு இருந்ததுனால கொஞ்சோ பேசாம இருக்க இருந்தேங்க காலேல இருந்து செரி இப்பதான் வெளில போனாங்க செரி ஒரு கால் பேசிடலா எப்பயு இங்க கிட்டைக்கு தா போய்ருப்பாங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ் ஷிப்ல வந்துருவாங்க சரி ஒரு கால் இது பேஸ் சிர்லா
செரிங்க தோழி செரிங்க தோழி
தெர்லங்க தோழி
சொல்லுங்க தோழி இன்னைக்கி என்னுடைய காலை பொழுது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேல அதுக்கப்புறோ பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்பொறோ கொஞ்ச நேரோ படிச்ச தோழி
நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா எக்ஸாம்கா கவுமெண்ட்
ஆமாங்க தோழி
நல்லது
ஆமாங்க தோழி. நீங்க வந்து உங்க உங்க ஊருல இருக்குற அந்த சுற்றுலா தலங்களுக்கு வந்து நீங்க போய்ருக்கீங்களா தோழி? குடும்பத்தோடு நல்லா போய்ருக்கீங்களா தோழி? உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல வெளிய ஊருக்கு எதாச்சு ஒரு சுற்றுலா
ஆஹ் ஸ்கூல்ல இருக்கும் போது வந்து ட்டு டூர் போவோயில்லயா ஸ்கூல்ல படிக்கும் போது வேடந்தாங்கள் கூப்ட்டு போவாங்க.
சூப்பர் தோழி
ட்டு அந்த பறவைகள் சரணாலயங்
ஆமாங்க தோழி